சேரி
ஆ நல்லா இருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே சிஸ்டர்
சாப்டாச்சா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேம்பா டிஃபனா சாப்பாடா
ஆ டிஃபன் தா சாப்ட்டே நீங்க என்ன சாப்டீங்க
நாங்களு டிஃபன் தா சாப்ட்டோ எப்போமே நைட்ல டிஃபன் தானா
ஆ மோஸ்ட்லி டிஃபன் என்னைக்காது ஒரு நேரம் இந்த ஒன் பாட் ரைஸ் மாரி செய்வேங் சிஸ்டர்
சேரி சேரிப்பா குக்கிங்லா நீங்க தானா
குக்கிங் மோஸ்ட்லி நாங்க தா நான் தா பண்ணி ஆகணு முடியாத டைமுக்கு வேணா வீட்டு வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் யாரச்சு ஹெல்ப் பன்னுவாங்க அவ்ளோதா முக்கா நைன்ட்டி பர்சன்டேஜ் நா தா
ஜாயிண்ட் ஃபேமிலியா சிங்கிள் ஃபேமிலியா
நாங்க சிங்கிள் தாங் சிஸ்டர்
சேரி சேரி ஹஸ்பண்ட் சமைப்பாங்ளோ
அவுங்க முடியாத டைமுக்கு ஹெல்பிங் மட்டு பண்ணு இப்ப நான்வெஜ் ஐட்டம்ஸ்லா எடுத்தம்னா அவுங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நா வந்து வெஜிடேரியன் ஆ நா வந்து வெஜிடேரியன் ஃபேமிலி சோ வந்துட் துட்டு அப்ப அப்ப எனக்கு நான்வெஜ் அவுங்க தா எனக்கு மோஸ்ட்லி குக்கிங்கே எனக்கு தெரியாது இப்ப தா கொஞ்ச கொஞ்சமா யூடியூப் பாத்து லேர்ன் பண்ணிட்ருக்கேனா அப்டிங்கும் போது நான்வெஜ் அந்தளவுக்கு கொஞ்ச வரும் அவரு மோஸ்ட்லி ஹெல்ப் பண்ணுவாரு
சாப்பட கூட மாட்டீங்களா சுத்தமா
இல்ல இல்லங் சிஸ்டர் அதல்லா வந்துட்டு காலேஜ் டேஸ்ல ஃபிரெண்ஸ் கூட போய் அதெல்லா நல்லா சாப்ட்டு பழகிருச்சு சிக்கன் ஒன்லி மத்தபடி ஃபிஷ்ஷு மட்டன் அந்த மாரிலா இன்னு அதிக நா நா சாப்ட்டதில்ல அது கொஞ்ச இன்னு பு நமக்கு இன்னு செட் ஆகலன்னு வச்சுக்கோங்களே
சேரி சேரி
ஆ நீங்க சாப்பிடுவீங்களா அதல்லா
ஆ ஸீஃபுட் எல்லா ஃபுல்லா சிக் சிக்கன் மட்டு சாப்பட மாட்டோ மத்தபடி மட்டன்ல இல்லப்பா எனக்கு சிக்கன் எங்க வீட்டுல மூணு பேருமே நாங்க சாப்பட மாட்டோ சுத்தமா புடிக்காது எங்களுக்கு
ஓகே ஓகே பட் சிக்கன் வந்து குக்கிங் ரொம்ப ஈஸியம்பாங்க ம மட்டன் கூட கொஞ்ச குக்கிங் ப்ராசஸ் கொஞ்ச நமக்கு இதாகும்
நாங்க சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்தாலே அது ரெண்டு நாளா அப்படியேதா இருக்கு அந்த தொக்கு குழம்பு இது மட்டு தா சாப்ப சாப்படுவாங்களே தவிர அதுல இருக்க ஒரு நாலஞ்சு பீஸ கூட சாப்பட மாட்டாங்க கீழ தா போடுவ வேஸ்ட்டா மோஸ்ட்லி இந்த களி டிஃபன் இந்த மாரி எப்பயாவது செஞ்சா செய்வ ஆனா அது பீஸ் சாப்பட மாட்டாங்க கீழ தா போடுவாங்க வேஸ்டு தா பண்ணுவாங்க
அதுக்கு நம்ம சீஃபுட் ரொம்ப ஹெல்தி நம்ம கம்முனு நீங்க அந்த மாரி எடுக்கறதா ரொம்ப நல்லது
அதனால தான்ப்பா வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் அதுதா ஷீ ஃபுட் தா செய்யறே நானு சிக்கன் வாங்கவே மாட்டோ
ஆ ஆனா பட் இந்த சம்மருக்கு வந்து சிக்கன் ரொம்ப ஹீட்டுங்களா அது இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கேல்ப இப்ப சிக்கன் குடுத்தம்னா சீக்கிரமவே குயிக்காவவே ஏஜ் அட்டன் பண்ணிறாங்க அன்ஹெல்தி அதிக வந்து அதிக அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்றாங்க
கண்டிப்பா கண்டிப்பா
ஆ
அதுக்கு உதய் ஷீஃபுட் குடுக்கறது ரொம்ப பெஸ்ட் அது கண் பார்வைக்கு நல்லது குழந்தைங்களுக்கு குட் ஹெல்து குட் கொலஸ்ட்ரலு அத அதனால ரொம்ப பெஸ்ட்டு
ஆமா ஆமாமா முட்டைய அது கொழுப்புறம் கொலஸ்ட்ரால் ரொம்ப இல்லைன்னு வெச்சுக்கோங்களே சிக்ரம் டைஜிசன் ஆயிரும் நமக்கு பட் நமக்கு பாங்க்க கொஞ்ச கலர்ஃபுல்லா இருக்கும் புதுசா சாப்படுறதும் கொஞ்ச கொஞ்சம் நமக்கு சிரமமா இருக்கும் சாப்றது கத்துக்கது
ஆமா ஆமாப்பா கரெக்ட் தான்
வீட்டுல எல்லா நல்லா இருக்கங்களா சிஸ்டர்
எல்லாரு நல்லா இருக்காங்கப்பா உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இரு
ஆ எல்லாருமே நல்லா இருக்காங்க எங்க சிஸ்டர் அங்கெல்லாம் மழை வருதுங்களா ஆ இருக்காங்க சிஸ்டர்
எத்தன பேரு
ஒரே ஒரு பேபி தான் நியூபர்ன் பேபி மாரி
ஆ ஆ செரி செரி எனக்கும் ஒரே ஒரு பையன தான்ப்பா ரெண்டர வயசாவது அவர் பின்னாடி ஓடவே செரியா இருக்கு
கண்டி நீங்களாது டூ இயர்ஸ் பேபி பின்னாடி நான் ல இப்ப ஒன் இயர் பேபி பின்னாடிய ஓடிக்கட்டு இருக்கேன்
அது அவன் பொறந்ததுல இருந்தே எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம் தான் எ எப்ப ஸ்கூல் சேக்க போறோனோ தெரியாது ரொம்ப துரு துருன்னு சேட்ட
நீங்க ஸ்கூல் செத்ததுக்கு அப்பறம் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க நீங்க என்ன எப்படா வருவான்னு வ பண்ணுவீங்க நீங்க
அய்யோ நான் பண்ணமாட்டேப்பா உண்மாவே சொல்றேன் ஏனா
ஆ ஹ அப்டியெல்லாம் சொல்லவே முடியாது நீங்க அங்க சொல்லிக்கலாம் வந்து ஃரீடமுகாக பட் வந்துட்டு நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல
இருக்கும்ல நான் மிஸ் பண்றேன் அப்டின்ட்டு ஆனா அவனுக்கு இருக்காது அவனுக்கு விட்டா போதும்டா ரோடு போனா ரோடு
இப்ப நீங்க ஹவுஸ்ல வந்து ஹவுஸ் அரஸ்ட் பண்ணி வெச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அந்த கொழந்தைய
கண்டிப்பா கண்டிப்பா ஏனா இப்ப வெளியே விட்டோனா தண்ணி எடுத்து ஊத்துறது மண் எடு த்து போட்டுட்டு வருறது அத ஒடைக்கிறது இத ஒடைக்கிறது ம் வெளியில விட்டாலே இதான் பிரச்சனை அத தூக்கி சிக் கீழ போட்டுறது அங்க எப்டி சொல் பின்னாடி காலி எடம் இருக்கும் அங்க தூக்கி பேட் பால் எல்லாம் போட்டுறது அதை போய் எடு து முடியாம யாராவது வந்த எடுத்து தர சொல்லி அய்யய்யோ பா அதுக்கே நான் வெளியே அனுப்பறதே கிடையாது உண்மையாவே வெளியில போனா தண்ணி எடுத்து ஊத்திக்கிறதும் ஃபுல்லா நனஞ்சு வர்ரது
அதான் அதாங்க சார் பட் ஆனா வந்து ரொம்ப கஷ்டம்தான் இப்ப இருக்கிற பீஸ் தான் வளத்து எடு
கூட போ முடியாதுப்பா என்னால நான் போயிட்டு வறது கட்
சேம் சேம் அதேதான் சேம் அதே ப்ராப்ளம் தான் சிஸர் எல்லாத்துக்குமே இங்க இப்ப இண்டிவிஜுவலா நம்ம இருக்கும் போது நம்ம கிறிஸ் க்கு வளத்துறது அவங்க தூங்கும் போது தான் நம்ம ஆல் ஒர்க்குமே நம்ம பண்ணணு
அந்த தூக்கம் கூட இருக்காது பா இவனுக்கு என்னி டைம் விளையாடிக்கிட்டே தான் இருக்கணும் எனக்கு டயர்ட் ஆயிடும் ஆனா இவனுக்கு த டயர்ட் ஆகாது
இப்ப இருக்க கொழந்தைங்க ரொம்வே ஆக்டிவ் ரொம்ப ரொம்ப ஆக்டிவா இருக்கும்னு நினக்கிறாங்க நம்ளமாரிலா இல்ல நம்ப எல்லா அப்பல்லா வந்துட்டு அப்டியே இருந்தோ பிளே பண்ணாமோ உட்காந்துறதுக்கு பிறகு கொழந்தைங்கள ஒரு செகண்ட் கூட உட்காறது இல்லைங்க சிஸ்டர்
அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதான் அப்றோ ஒரு நாள் ஃபுல்லா விளையாடி ட்டு மறுநாள் வந்து கால் வலிக்குது கை வலிக்குது அப்டின்றது ஆமா ஆமா என்னால
சேரி விடுங்க இன்னு ஒரு சிக் இன்னொ ஒரு சிக் இன்ன இன்னொரு இன்னொ ஒரு ஒன் இயருதா அதுக்கப்பற நீங்க ஸ்கூ ஸ்கூல் சேத்தர்லா விடுங்க
எப்படா அந்த ஒன் இயர் முடியு இப்டிதாப்பா சொன்னாங்க பேர் வெச்சா முடி சரி ஆய்டு மொட்டடிச்சு காது குத்துன்னா சரி ஆயிடு அவன் வாழு தான ஒரு வயசு ஆனா சரி ஆயிடு என்னென்னமோ சொன்னாங்க எல்லா
சிஸ்டர் நீங்க அப்டில்லா நீங்க நெனைக்கவே கூடாதுங்க சிஸ்டர் அவ வந்து ஒரு நைன் மந்த் இருக்கற வரைக்குந்தா அவனா தவள் அவ எப்ப வந்து குப்பருக்க விழுந்து தவல்றானோ அப்ப வரைக்குந்தா ரெஸ்ட்டு அதுக்கப்பறோ ரொம்ப ரொம்ப நீங்க
அது கூட எனக்கு சீக் க்கிரமாய்யிடுச்சிப்பா ஏழு மாசத்துலே அவன் தவழ்ந்து அடி எடுத்து வைக்கவே ஆரம்பிச்சுட்டா ஏழு மாசத்துலயே தா ஒம்போது மாசோ பதினோரு மாசோ சொல்வாங்கள கொழந்த அடி எடுத்து வெக் கெர்து இவரு ஏழு மா அஞ்சு மாசோ மூணு மாசத்திலயே ஒரு தலைய தூக்க தூக்க ஆரம்பிச்சிட்டாரு அஞ்சு மாசத்துல திரும்பி படுத்துட்டாரு ஏழு மாசத்துலல்லா தவழ்ந்து போய் எதயாது புடிச்சி எழுந்துருச்சு அதெல்லா ஆரம்பிச்சுட்டரு அந்த அஞ்சு மாசோ வரைக்குந்தா என அந்த அஞ்சு மாசத்துலயே இவன நா விட்டு விட்டுட்டு குளிக்க போ முடியாது இவ எழுந்துருச்சுட்டானா ஐயோ தவழ்ந்து வந்துருவானே அந்த ஒரு பயோ
ஓ அப்ப வந்துட்டு அது வந்து பேமிலி ஜீனா இருக்கு சிஸ்டர் மோஸ்ட்லி இந்த மாதிரி
அய்யய்யோ ரொம்ப கஷ்டப்பட்ட நானு இவன வெச்சுட்டு இத்தனைக்கு எனக்கு பாத் த்துக்கு கூட யாரு கெடயாது இல்ல அவங்களு ஒரு மந் லீவ் போட்டு லீவ் போட்டு அப்பப்ப கூட இருப்பாங்க செய்வாங்க உடம்பு சரியல அப்படின்னா அவங்கதான் லீவ் போட்டு பாத்துக்கனு வேர வழி கெடையாது இல்லன்னா அவுங்க அம்மா வீட்டுல கூட்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க அந்த மாரியா இருந்துச்சு
பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்லா ஹெல்ப் பண்ணுவாங்களா
இல்லப்பா நாங்க கொஞ்சோ தூரமாதா இருக்கோ பக்கத்துல யாரு கெடயாது அவங்க இருந்தா அவங்க தொந்தரவு குடுக்க இருக்கறதா விட அதுக்கு இந்த தொந்தரவு எவ்ளோ பரவலா சொல்ட்டு நாங்க ஒரு அடி தூரமாவே வந்துட்டோ ஏன்னா இவ போறது எனக்கு கே இவ வந்து கொஞ்சோ ஃபைவ் இயர்ஸ் கழிச்சுதா இவன் பொறந்தா ரொம்ப லேட்டு அந்த ஃபைவ் இயர்ஸ்ல கேட்க கூடாத பேச்சு வார்த்த எல்லா கேட்டு அடி பட்டு மிதிப்பட்டு ரொம்ப அதனால இவ என்னைக்கு நின்னு பொறந்து ஒரு வயசு ஆச்சோ அன்னைக்கே நான் எல்லாத்தயு விட்டுட்டு தூரோ வன்ட்ட ஏழு மாசத்துலயே நா தூரோ வந்துடேம்ப்பா
இல்லங்க இப்ப இருக்கற ஜனவரி இப்ப தா ஒன் இயர் ஆனாலே ரொம்ப கொஸ்ன் பன்ன அது ரொம்ப தப்புங் சிஸ் சொல்றன அப்டி அப்டி பண்ணவே கூட பிளைம் பண்ண கூடாதது ஒருத்தங்ள நம்ப
த்துல இருந்து தான அவுங்க வந்துருக்காங்க ஆனா அதை அவுங்க யோசிக்க மாட்றாங்களே அவுங்களு ஒரு பொண்ணு தானே
ஒரு பொண்ணோட ஒரு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் ஒரு பொண்ணே வந்து வேல்யூ பண்ணலன்னா மத்தவங்க யாரு வேல்யூ பண்ணுவாங்க
அதுதா அஞ்சு வருஷோ ஆச்சுன் சொல்ட்டு என்ன எவ்ளோ பேச்சு பேசாத கூடாத பேச்சு என்னென்னமோ பேசிட்டாங்க ஆனா நா கிறிஸ்டினு நானு எப்டி சொல்றது ஒரு நாலு வருஷமா எனக்கு வந்து இந்த பேச்சு எல்லா கேட்டு கேட்டு நா ஒரு மாரி டிப்ரஷன்ல இருந்த ரொம்ப டிப்ரஷன்ல இருந்த ஒரு நாள் நா நா எழுந்து போய் அந்த ஏசப்பா மேல கை வெச்சு ப்ரேயர் பண்ண ஆரம்புச்ச எனக்கு அடுத் த்த வருஷமே குடுத்தாரு நா இருக்க நீ கவலப்படாத அப்டின்னு ஒரு இன்ட் மாரி காமிச்சாரு
அதா அதாங் காடூ மேல உங்களுக்கு காட் கிரேஸ் ரொம்ப இருக்கனால கு கொஞ்சோ உங்களுக்கு கொஞ்சோ
உண்மையாவே அன்னைக்கு அவர் கையே புடிச்ச இன்ன வரைக்கும் நா விடல இன்னைக்கும் எனக்கு ஏதா ஒரு கஷ் டோன்னா கூட நா யாரோ ஃப்ரெண்டோ யார்கிட்டயோ போய் ஷேர் பண்ணமாட்டே ரிலேட்டிவோ யார் கிட்டியோ ஃபஸ்ட்டா அவர் காதுல போட்ருவே நா உங்கிட்ட சொல்லிட்டே நீ பாத்துக்கோ நா உம் புள்ளதான நீ எனக்கு என்ன ஆனாலும் சரி நீ தா பாத்துக்கணுன்ற ஒரு தைரியோ
அவ்ளதான சிஸ் என்ன காட காட விட்டு இந்த ஒலகத்துல காட தவர இந்த ஒலக
எதுவுமே நெரந்தரோ கடையாது அதுதா நெரந்தரமே உண்மையாவே இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு கெடையாது இன்னைக்கு பேசுறவங்க நாளைக்கு பேச மாட்டாங்க
இல்லைங் சீஸ் இப்ப வந்து நம்மள பேசுற இல்லைங்க சீஸ் இன்னைக்கு நம்ம பேசுற வாயி தா நாளைக்கு வந்து வேற அவங்க அவங்கள வந்து இன்னொருத்தவங்க பேசுற கொஷின் கேக்குறதுக்கு எவ்வளவு நாள் வர போகுது அந்த அது
இல்லப் பா என்ன பேசுனாங்க அன்னைக்கு அஞ்சு வருஷத்துல கொழந்த இல்லன்ட்டு அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு ஒம்போது வருஷோ ஆவுது கடவுள் குடுத்தானா ஆனா நா வந்து நெனைக்கல அவள இன்னைக்கும் நா தா செக்கப்க்கு கூப்ட்டு போறே நா கூட்டு போறே நா பாத்துக்கறவா நீ ஏ கவலைப்படுற பதி இருபது வருஷத்துலல்லா கூட கொழந்த பொறந்திருக்கு நா அவளுக்கு அந்த எடத்துல நிக் நிக்கிற ஆனா நீங்க பேசுனீங்கட்டு நா அவள விடல ஏன்னா அவ ஒரு நேரோ கை குடுத்தா நா அவளுக்கு திரும்ப செய்யணு அத நன்றி கடனா இருக்கணு நானு
அதாங்க சார் சில பேர் வந்து இப்ப இருக்கிற ஓல்டு துலல்லா வந்துட்டுலா அத ஒரு பர்சன் கூட மதிக்க மாட்டிக்கிறாங்க சிஸ்டர் அவங்க அவங்களோட செல்பிஷ்காக மட்டுமே எல்லாமே மோஸ்ட்லி லேன் பண்ணிட்டு இருக்காங்க
அதென்னவோ உண்மதாம்ப்பா சுயநலமாவே மாறிடுச்சு உலகன்ற மாரி ஆயிடுச்சு
இந்த வோல் இந்த வோல் அதும் சோசியல் மீடியாங்கிறது அத இதுன் நெறைய பாத்து பாத்து மக்கள் ரொம்ப வந்து இதாயிட்டாங்க சிஸ்டர் ரொம்ப இதாயிட்டாங்க
இஃபல்லா அக்கம் பக்கத்தில பேசுவோ சாயங்காலோ ஆனா வாசல்ல கொஞ்சோ அவங்க வாசல்ல இவங்க வாசல்ல பசங்க விளையாடுவங்க கொஞ்ச ஷேர் பண்றது இவங்க வீட் வீட்ல எதாவ செஞ்சா அவங்க வீட்டுல குடுக்கறது அவங்க வீட்டுல எதா செஞ்சா இவங்க வீட்டுல குடுக்கு இதெல்ல கண்ணெதிர்க்க நா பாத்துருக்கே
இல்லைங்க சிஸ்டர் நம்ப வந்து இப்ப ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஓய்ஃபா இருக்குனுன் நெறையா வந்து த்ரெஸ் இது வந்து ரொம்ப டிப் ரஸ்ஸனா இருப்பாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து மன அழுத்த அந்த மாரிலா இருக்கும் இப்ப இப்ப வந்து பக்கத்து வீட்ல ஈவினிங் டைம் உக்காந்துட்டு கொஞ்ச கேஷுவலா கொஞ்ச ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க இப்பல்லா வந்துட்டு ஒன்லி மொபைல் மொபைல் இப்பல்லா வெளி யாரையு இப்ப வந்து ஒண்ணு ரெண்டு பேத்த பாக்குறதே ரொம்ப ரிஸ்கு
ஆமா உண்மதா இப்பல்லா ரொம்ப எப்டி சொல்ற காலமே அப்டே எப்டி அந்த நாலு செவு த்துக்குள்ள அந்த மொபைலோட முடிஞ்சி பேயிடுச்சு ஆனா இதெல்லா மக்கள் ஒணர்ந்து எப்ப வெளிய வருவாங்கன்னு தெரியில
சிஸ்டர் எல்லாம் ரொம்ப கஸ்டோ இப்பா இருக்க நியூபர்ன் பேபிஸ்க்கு கூட மொபைல் காட்னாதா ஃபுட்டு் சாப்பிடுவேங்குற அளவுக்கு ஆயி போச்சு இப்ப இருக்குற சிட்டுவேஷன்
அது என்னவோ உண்மப்பா
ஆனா வேற வழி இல்ல இருக்குற ஏன சிங்குள் மாம்மா இருக்குறவங்களுக்கு யாருமே டிப்பண்ட் பண்ணி இன்டி
அப்பல்லா ஒரு கொழந்தைய ஆ ஹா பத்து கொழந்தைய வளப்பாங்க
இல்லைங் சிஸ்டர் ஒரு கொழந்தை இல்ல இல்ல பத்து கொழந்தைய ஒரம்மா வளர்த்தாங் இப்ப இருக்கறது அஞ்சம்மா ஒரு கொழந்தைய வளக்க பத்தம்மா வேணுங்கற மாரி ஆயிப் போச்சி நெலம
அதுதா இப்ப அப்டிதா ஆயிப்போச்சு ஆனா யாரு கை குடுக்க மாட்டறாங்க அப்போ வந்து ஜாயின் ஃபேமிலி கூட்டு ஃபேமிலியா இருப்பாங்க எத்தன கொழந்த பெத்து போட்டாலு கஷ்டோ தெரியாது ஒண்ணுமே தெரியாது இன்னைக்கி நம்ப ஒரு கொழந்தைய வளக்கறதுக்கு அவ்ளோ கஷ்டப்படுறோ ஆனா நம்புளுக்கு கை குடுக்க யாருமே கடையாது
அதுதாங் சிஸ்டர்
ஆமா இப்ப நம்ப பெத்த தாய தவர வேற யாரு பாத்துப்பா நம்மள யாரு பாத் துக்க மாட்டாங்க அவுங்க மட்டு இல்லன்னா நம்ப இந்த நெலைமெக்கி நா வர முடியாது
ஆமா ஏனா இப்ப நமக்கு ஒரு ஃப்யூச்சர் ஒன்னு இருக்கு நம்ப வந்து நம்ப கொழந்தையப்டி நம்ம விட்ருவோமா நம்பதா நம்ம நம்ப தா நம்ம கா
அதா பெத்தவுங்குளுக்கு மட்டுந்தா அதனுடைய வலி தெரியு மத்தவுங்குளுக்கு எப்டி தெரியு
அதா அதாங் சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர்
ஓகே தேங்க்யூ சிஸ்டர் ஓகேங் சிஸ்டர் பாய் குட் நைட் ஆ